நல்லா இருக்றீங்களா?
ஆ நல்லா இருக்கங்க என்னங்க ரொம்ப நாாளாச்சு போன் பண்ணி நீங்க போன் பண்ணுவீங்க பண்ணுவீங்கன்னு பாத்த ப எடு பண்ணவே இல்ல ஒரு டைம் நா கால் பண்ணியிருந்தே நீங்க எடுக்கவே இல்ல
எங்கேங்க அப்புறோ பசங்களுக்கெல்லா லீவ் விட்டாங்க ஏதாவது டூருக்கு இது போறத அதுக்கு இதுக்குன்னு ஏதோ பிளான் பண்றதுங்களாச்சு அதனால எங்கேயுமே போறதுக்கு வழி இல்லலைங்க போன்னு கையில எடுக்கறதே இல்லைங்க அப்புறோ இந்த பொதுசுக்கெல்லாம் லீவ்லூட்ல இருந்துநேரம் போன் தூக்கி வச்சுக்கிறாங்க அப்புறோ எங்கேங்க போய் போன் பாக்குறது குடுக்கவே மாட்டேங்கிறாங்க பேசுறதுக்கும் கூட அப்புறோ உங்க வீட்டுலல்ல என்ன பண்ணிட்டு இருக்கறாங்க
நாங்களு ட்ரிப் போயிட்டு வந்துட்டோ அங்க ஸ்கூல் தொடங்க போதல்லுங்க ட்ரிப் போயிட்டு வந்தாச்சு சரி போறக்கு முன்னாடி நீங்க எங்க கூட வருவீங்களன்னு கேக்கதா நான் உங்களுக்கு கால் பண்ணனேன் ஆனா காலே எடுக்கல
சரி சரி இங்கயு எல்லாருமே சேர்ந்த பக்கத்து வீட்டு வீட்ல சொந்தக்காரரு எல்லாரு சேந்து போகலா அப்படின்னாங்க அதனால ஒரு பஸ் ஒண்ணு புடிச்சுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் டூரு அப்படியே போய் போட்டுங்க வந்தங்க நாங்க தனியா கோயிலுக்கெல்லா போறது இருந்தது எல்லா மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு பக்கம் போறது வர்றது எல்லாம் சரியா போச்சுங்க
ச வீட்டு வேலையில்லா முடிச்சிட்டீங்களா பிரீயா இப்போ நீங்க
ஆ பிரியத்தா இருக்கறங்க முடிச்சுட்டுதேனுங்க அப்புறோ செரி பசங்களுக்கு அப்புறோ லீவ் இருக்கையில போனாத்தான்னுங்க டூர் போக முடியுங்க அப்புறோ போக முடியாதுல்லங்க
நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா இனி மேல்லா கிளம்ப போறீங்களா
ஆ நாங்க முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு வண்டோம்ங்க அப்புறோ மறுபடியும் இன்னொருக்க ஸ்கூல ஏதோ ஓபன் பண்றதுக்குள்ள இன்னொரு வேட்டிங்க ஊட்டி போயிட்டு வரலாமான்னு ஒரு யோசனையில இருக்குதுங்க எல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கறங்க வாரீங்கள நீங்களுமே போயிட்டு வரலா
நாங்க இப்பதாங்க கேரளா போயிட்டு வந்தோ டூரு ஒரு மூணு நாள் டூர் போயிட்டு வந்தோ இப்ப உடனே நாங்க ஒரு ரெண்டு வாரந்தாச்சு போயிட்டு வந்து மறுபடி டூர் கிளம்பேர்னா கொஞ்சு வீட்டுல திட்டுவாரு செரி எதுக்கு கேட்டு பாக்குறேங்க ஆனா ஊட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊட்டி சூப்பரா இருக்கு நா ஒரு ரெண்டு மூணு டைம் போயிருக்கேங்க ஆனா நாங்க போம் போதெல்லா அந்த மே மாசோ போனது இல்லைங்க ஃப்ளவர் ஷோ எல்லா போடுவாங்கள அதுக்கு நான் போனது இல்லைங்க அதுக்கு பிளான் பண்ணிதானே போறீங்க
ஆ அதுக்கு பிளான் பண்ணிட்டுதா போனோம்முங்க எல்லா நல்லாத்தே இருந்ததப்ப மறுபடியும் பசங்க எல்லா போகணும்னு சொல்லிச்சு மறுபடியும் இருக்கா போட்டிருக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலா ஆ நல்லா இருக்குன்னாங்க செரி இந்த வெயில ரொம்ப வெயில் அடிக்கறதுக்கு அப்படியாவது போயிட்டு வந்தா கொஞ்சு குளு குளு இருக்கும்ல்ல அங்க போன மாதிரியு ஆச்சு அப்படியே ரெண்டு நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாரிச்சு அப்புறம் கெந்த டை பாஸ்ன மாரி ஆச்சு நம்மளு இருபத்தி நாலு மணி நேரம் வீட்லயே உக்காண்டு வேலயே செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அப்டியாது போயிட்டு வர்லாமல்லங்க அதனால தா சேரின்னு பிளான் பண்ணீங்க எல்லாரு போயிட்டு வந்துரல அப்டின்ட்டு போயிட்டு வந்துட்டோம்ங்க இன்னொரு தாட்டி எல்லாரு போலா அப்டின்ட்டு இருக்கறங்க வேணும் நீங்களும் வாங்க அண்ணன் பாப்பா தம்பி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாாங்க எல்லாரும் போயிட்டு வந்துரல
சேரி சேரி ஓ ஏற்கனவே ஒரு டைம் போயிட்டு ரொம்ப புடிச்சு போய் மறுபடியு ஒருக்கா போறீங்க பரவால ஃபிளவர்ஸே பாக்க பரவாயில்ல சூப்பர்
ஆமாங்க அப்புறம் என்ன பண்றது வெயில் அடிக்கிற அடிக்க அப்டி எங்காச்சும் குழுக்குழு இருக்கிற ஏரியாவா பாத்து போயிட்டு வந்தாத்த நல்லா இருக்க மாட்ட இருக்குது இல்லின்னா ரொம்ப வெயில் அதிகமா இருக்குதுங்க இங்க என்னங்க
அந்த பொட்டானிக்கல் கார்டன் எல்லா பாத்தீங்களா
பெட்டானிக்கல் கார்டன் போனதாட்டி எல்லா போனோங்களா அவசர அவசரமா பாத்து போட்டு வந்துட்டோம்ங்க அதுக்கு அந்த ஏரியாவுக்கெல்லா போறதுக்கு வழி இல்லிங்கோ நேரம ஆயி போச்சு அப்டின்னு போட்டு வந்ட்டோங்க கொஞ்சோ வேல இருந்தது வீட்ல அப்டின்ட்டு இந்த வாட்டி போனோம்னா எல்லா பக்கமு போய் சுத்தி பாத்து போட்டுங்க அந்த நீங்க சொன்ன மாரி பொட்டானிக்கல் கார்டன் சுத்தி பண்ண பிளவர்ஸ் ஒண்ணு ஒருதட்டு பாத்துட்டு அது என்னவோ இப்பெல்லாம் வெஜிடபிள் பிளவர்ஸ்ல வந்து என்னென்னவோ எல்லா பண்ணி வெச்சிருக்காங்களாமா எல்லா நல்லா இருக்குது அப்டின்னு போய் பாத்துட்டு வந்தவிக சொன்னாங்க அதனாலதா‌ சேரி மறுவடியு போயிட்டு வல அப்டின்னு ஒரு ஆச ஆகிப்போச்சு சேரி இப்ப பசங்களும் போலாம் போலாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதனால சேரி மெதுவா போய் பாத்துட்டு வந்த போகுது வீட்லயு அப்புறம் சும்மாத உக்கான்டு இருக்குறோனு அப்டின்னு சொல்லி போட்டுக்கு போலாம்னு ஒரு பிளான்ல இருக்கிறங்கோ நீங்க
சேரி சேரிங்க ஆனா நாங்களு செரி பாக்குறேங்க எங்க ஊட்டி எத்தன டைம் போனாலு சலிக்காது அந்த நெறைய அங்கதா சூட்டிங் எடுப்பாங்க அந்த பொட்டானிக்கல் கார்டன்ல அந்த புல்வெளி பூக்கள் மரங்க ஆத் ஒரு ஊட்டிக்கு போற வழில அஹ கூடலூரு அங்கேயு ஒரு சைடு ங்க இறங்கி போவம்ழ்லங்க ஒரு ஒரு நெறைய மரங்கு இருக்கு அது பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு அந்த எடம் போயிருக்கீங்களா அது பேரு வேரு மறந்து போச்சு சூப்பரா இருக்குங்க கெரங்குகள்ல்லா நெறைய இருக்கு அங்க
நானு இன்னு அந்த பக்கம் போணதில்லிங் இல்லிங்க இந்த வாட்டி போணும்ல த்த மருச்சு ஒரு ரெண்டு நாளு எக்ஸ்ட்ராவா போயிட்டு வந்துக்குலா அப்டின்னு போட்டு பிளான் பண்ணிருக்குதுங்க எல்லா போய் பாத்துட்டு வரோணுங்க
சேரி சேரிங்க அங்க போன சூப்பரா இருந்துச்சுங்க நாங்க அன்னைக்கு போயிருந்தோம் மிளங்க அப்ப சொன்ன அந்த போன டைம் போனது சொல்றே நானு அப்போ ஒரு பெரியந்த சினிம எல்லா எடுப்பாங்க மரத்த சுத்தி ஓடுவாங்கங்க அந்த பெரிய பெரிய மரம் பக்கத்துல ஆறு அது சூப்பரா இருந்துச்சு அது்த்தோம் அப்புறம் இந்த கார்டன் எல்லாம் பாார்த்தோம் பிளவர்ஸும் நாங்க போனப்போ போடல அப்புறம் அ நிறைய இந்த தாவரங்கள் இது அப்புறம் ஒரு ஆட்டு ஒரு இந்த பண்ண ஆட்டு பண்ணை அந்த மாதிரி இடங்கள்லதான் நிறைய போனோம் பஃிளவர்ஸும் போகல பஃிளவர்ஸும் போனா சூப்பரா இருக்கும் சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேங்க நாங்க இப்பதான் கேரளா போயிட்டு வந்தாங்களா அங்கய சூப்பரா இருந்துச்சுங்க கொச்சின் போயிருந்தோம் கேரளால நெறைய கோயில் போயிருந்தோம் பகவதியம்மன் கோயில் சோட்டானிக்கர பகவதியம்மன் கோயிலு அந்த மாதரி நெறைய கோயில் போயிருந்தங்க அ சூப்பர இருந்துச்சு நம்ம கோயிலுக்கு அதுக்கு நெறைய வித்தியாசோ இருக்குங்க நம்முதெல்லா புஃல்லா கோபுரம் எல்லா பெயிண்ட் அடிச்ச கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு டைல்ஸ் எல்லா போட்டு அஹ ரொம்ப ஒரு அந்த கேரளா கோயிலுக்கு தமிழ்நாட்டு கோயிலுக்கு நெறைய டிஃபரன்டுங்க ஆனா அங்க போயிட்டு வந்தா சூப்பரா இருக்கு நம்ம கோயிலு நல்லா இருக்கு அங்க அது ஒரு விதமா இருக்கு அங் லைட் செட்டிங் எல்லா நெறைய இல்லிங்க நம்ம ஊர்ல பூற லைட் எல்லா உள்ள நெறைய லைட்டு அந்த மாதிரி எல்லா இருக்கு அங்க வந்து கல்லரிய கோயில் கட்டிருப்பாங்களாடக்குதுங்க புல்லா எங்க பாத்தாலு அந்த வெளக்கு எண்ண தா புல்லா கோயில் செவறு சுத்தி புல்லா ஒரு வெளக்க வைக்கிற மாரி எடம் ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்குங்க அதுக்குல்லா வெளக்க வெச்சிருக்காங்க தீபம் போடுவாங்களாட்டு இருக்கு அப்ப சாமிய வந்து உங்களுக்கு நம்மரி லைட் வெளிச்ச இல்லிங்க வெளக்கு வெளிச்ச ல தா இருக்கு அதுவு சூப்பர இருந்துச்சு ரொம்ப நம்மதில பளிச்சுன்னு தெரியு லைட் போட்டா தெரியல ஆனா சூப்ப இருந்தது அப்புறம் அங்க வந்துங்க நம்ம ஊர்ல பொங்கல் தருவாங்க அங்க வந்து ஒரு அப்ப மாரி இந்த பச்சரிசியில நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா அத்தா குடுத்தாங்க சூப்பரா இருந்துச்சு
ஆஹ் நாங்க வந்து பால் பாயாசம்னு சொல்லிட்டு இங்க செய்யறத விட அங்க ஒரு வித்தியாசமா இருக்குமுங்கோ அது நல்லா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாமெல்லா கோயல வேண்டுதல் வெச்சா வெளக்கு பூஜ வைக்கிறோ அப்டின்னு சொல்லிட்டு இங்க லைனா ஆளுக்கு ஒரு சின்ன வெளக்கா வெச்சு அந்த மாரி நாம வெச்சு குத்து ஆனா அங்க வந்து எதாவ்து ஒரு வேண்டுதல இந்த மாரி எதாச்சும் இருந்ததுன்னா அந்த கோயில சுத்திம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வெளக்கு இறநூறு வெளக்கு ஐநூறு வெளக்கு ஆயிரம் வெளக்கு இந்த மாரி நெறையா இருக்குங்க அந்த வேண்டுதலுக்கு அவங்க போனோம்னா அத்தன வெளக்குக்கு எண்ணெய் ஊத்தி பத்த வெச்சு எரிய வெச்சாங்கன்னா பாக்குறக்கும் நல்லா இருக்கு ஆனா அதுக்கு எவ்ளோ நேரோ ஆகுங்க நம்ம எல்லா ஒரு வெளக்கோட வெச்சுறோம் சொன்ன மாரி அங்க நீங்க சொன்ன மாரி வித்தியாசமா இருக்கு அது வேண்டுதலே பயங்கரமா இருக்கு அத்தன வெளக்குக்கு திரி போட்டு எண்ணெய் ஊத்தி வைக்கறிறதுன்னா எவ்ளோ நேரோ ஆகு நெனச்சு பாருங்கோ
ஆமாங்க அந்த கோயிலுக்குள்ள போனாலே பூரா எண்ணெய இதுதான் எண்ணெய ஸ்மெல் தான் அடிக்கும் நல்லா இருக்குது சூப்பர் ஒரு ரொம்ப ஒரு பழைய கால இது மாரி ரொம்ப அவங்க பழைய காலத்துல இருந்து அப்பிடியேதா இருக்காங்க நம்மள தான் புதுசு புதுசா கட்டடத்தை மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க அங்க அதே மாரிதா இருக்குங்க அந்த பிரசாதம் சூப்பரா இருக்குதானா அவங்களே அங்க செஞ்சிட்டே இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேருங்க பெரிய சட்டி வெச்சு நல்ல நல்ல கேன் கேனா நல்லெண்ண செய்வாங்க நெயி நெய்யுங்க பெரிய முதல்லல்ல இந்தந்த தகரத்துல டப்பால மாரி நம்ம எண்ணெய் எல்லா வாங்குவோம்ழுங்க அது மாரி லைனா நெறைய வெச்சிருக்காங்க நெய்யி ஊத்தி அந்த இது போட்டு சுட்டாங்க அவ்ளோ சூப்பரா இருக்கு ரெண்டு மூணு பேரு நானும் நெறைய கோயில் பாத்தங்க நெறைய கோயில் அதே சோ வந்து ஆனா செஞ்சுட்டே இருக்காங்க பொங்கல் எல்லா செய்யறது இல்ல நம்ம ஊரு மாரி பொங்கல் சாப்பாடு இதெல்லா போட்றதில்ல அவங்க
ஆமாங்க அது ஆமாங்க அப்பறோ கருவறை அப்டிங்கறதே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு தாய் வயித்துக்குள்ள இருக்கிற அந்த இருட்டான எடம்ந்தா கருவறைங்கிறது அப்ப அந்த கோயிலுக்குள்ள சொல்லும் போது பாத்தீங்கன்னா இங்கெல்லா வந் து லைட் போட்டு எல்லா பண்றாங்க ஆனா அங்க பாத்தோம்னா உண்மையாலுமே வந்து ரொம்ப இருட்டா அந்த சாமி மட்டு அந்த வெளக்கு வெளிச்சத்துல மட்டு தெரியுமுங்க அது பாக்குறதுக்கு கொஞ்சோ நல்லாவு இருக்கு குணுஞ்சிட்டே பாக்காலான்னுயிருக்குங்க பாத்தோம்னா அவ்ளவு அலங்காரம் பண்ணி அப்ப குடுக்கறத பாத்தீங்களா சந்தனம் மட்டும்தா பிரசாதமா குடுப்பாங்க இங்க குங்குமோ ஆ விபூதி எல்லா குடுப்பாங்க, அங்க வெறும் சந்தனம் மட்டுந்தா குடுப்பாங்க பாத்துருக்றீங்ளா
ஆமாங்க அ ஆண் சாமியா இருந்த சந்தனம் பெண் சாமியா இருந்த குங்குமம் மட்டு அப்டிதா தந்தாங்க அப்பறங்க நாங்க கேரளாக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்றோ யானைகள் நெறைய வளத்துவாங்களங்க அந்த ஒரு பார்க் மாரி அதுக்கு போயிருந்தங்க அங்க நெறையா யானை இருந்துச்சுங்க ஒரு யானைனா டான்ஸ் ஆடிட்டே இருந்துச்சு அத சுத்தி சுத்தித்த எல்லாரு போட்டோ எடுத்தாங்க சங்கிலி கட்டி வச்சிருக்காங்க அவ்ளோ பெரிய யான ஆனா டான்ஸ் ஆடிட்டே இருந்துச்சு அது என்ன நெனைக்குது தெரில தலைல பூரா மண்ண எடுத்து போட்டுக்குது குச்சி எல்லா தூக்கி வச்சுக்குது பாக்க பாக்க சேட்டை பண்ணிட்டு நம்ம சிரிக்கிறாங்கன்னு சொல்லியே போட்டோ எடுக்கிறாங்க சொல்லியே ஒரே டான்ஸ்
ஆமாங்க திருச்சூர்ல பூரண வைப்பாங்க பாருங்க அந்த பூரத்துக்கு ரெண்டு பக்கமும் கிட்ட தட்ட அறுவது அறுவது யான நிக்க வைப்பாங்கங்க கொட மாத்துறது அது வந்து ஒரு விசேஷமே வந்து கொட மாத்துறது அந்த வேட்டு வெடியெல்லா வைப்பாங்க பாருங்க வித விதமா பட்டாசு உண்மையாவே கலர் கலரா வெடி வக்கிறது இருக்கிறதுலயே சவுண்ட் அதிகமா வச்சு வெடிக்கிற வெடி எல்லா அங்க வைப்பாங்க பாக்குறக்கு நல்லாவு இருக்குங்க எவ்வளவு கூட்டமா இருக்குங்க அங்க அந்த அன்னைக்கி மட்டு சேரி வாங்க ஒரு நாளைக்கு நாம் போயிட்டு வரலா
அ நாங்க கேரளா போயிட்டு வந்தாச்சு, நீங்க ஊட்டி போயிட்டு நம்ம ரெண்டு பேரு ஊட்டி சேரி உன்ன கேக்குறங்க முடிஞ்ச அளவுக்கு வறோ கொழந்தைங்க வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஊட்டிக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துத்துட நம்ம ஒரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு மழையெல்லாம் முடியட்டும் அங்கேயும் மழை வந்துடும் மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப் போ போய் போயிட்டு வரலாங்க நாம மட்டும் தனியா ஃபேமிலியா போயிட்டு வரலாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லா பக்கம் போயிட்டு வரலாங்க
சரி போயிட்டு வரலாங்க கொஞ்சம் வேல இக்குது
அ செரிங்க நாளைக்கு கூப்பிடுங்க
ம் செரி மா